அப்படி கேக்குந்துங்களா ம் நல்ல இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க
உம் உம் நல்லா இருக்க தோழி
ம் என்ன பண்ற குழந்தைய தூங்க வச்சுட்டு உட்காந்து இருக் இருக்கே அப்டியே பாத்துட்டு
ம் செரி நீங்க ஏதோ ரெசிபி ஏனா லட்டு அந்த மாதிரி என்ன ரெசிபி சொல்றாங்க
ஈஸி தா இப்போ ஒன் பட் மாதிரி அதுவு கடல பருப்பு இருக்கு இல்லயா
ம் ம்
அது வந்து ஒரு நம்ம செய்றதுக்கு ஒரு ஹாப்னர் முன்னாடி ஊற வச்சுட்டு
ம்
ஊர்னதுக்கு அப்றோ கொஞ்ச குர குரப்பா அறச்சிக்கணு
ம்
கொஞ்சோ அத எப்படி சொல்றது ரொம்ப குறை குரப்பா இல்ல கொஞ்சோ ரொம்ப மையாவு இல்லாம ஆமா கல்ல பருப்பு
நீங் கல்ல மாவு போட மாட்டீங்ளா
கல்ல மாவுல இல்ல கல்ல பருப்பு நா செஞ்சே அப்டிதா செஞ்சிருக்கே ஆனா
ம்
அல்டிமேட்ட தா இருந்துச்சு நல்ல தா இருந்துச்சு அத வந்து கொஞ் சோ நல்லா அரிச்சிட்டு பவுல்ல எடுத்து வச்சுட்டு நார்மலா நம்ம என்னெ இருக்குல ரீஃபண்ட் ஆயில் இருக்குல ஏனா ஸ்வீட்ல வந்து ரீஃபண்ட் ஆயில்ல தா செய்ணு பாமாயில்ல செஞ்சா அது கொஞ்ச ஸ்மெல் வரு இப்ப ரீபண்ட் ஆயில்னா அரச்சது வந்து கொஞ்சோ போண்டா மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணு
ம் ம்
ஹஃப் பாயில் மாரி ப்ரை பண்ணணு ரொம்ப கோல்டன் ப்ரவுன் இல்லாம லைட் ப்ரவுன் லைட்டா ஃபரை பண்ணிட்டு எடு எடுத்துட்டு எல்லாமே உதிரி உதிரி போட்டணு பிச்சு போட்டணு ஆரவச்சிட்டு ஆ அதுக்கப்றோ மிக்ஸ்சியில போட்டு நல்லா கிரைண் நல்லா எப்டி சொல்றது தூளா அரச்சிக்கணு அத நமக்கு ஆ தூளா அரச்சி ட்டு அப்றோ சக்கர பாகு இப்ப ஒரு டம்ளர் கல்லப்பருப்புனா முக்காடளவு ஒன்ற டம்ளர் சக்கர
ம் ம்
சக்கர பாகு அதுலயே கொஞ்ச கலர் பவுடர் கொஞ்ச ஏல ரெண்டு ஏல க பிச்சு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போடலா
ம் ம்
பாகு ரெடி ஆகுமுன் நம்ம அரச்சு வச்சிருக்கோம்ல
ம் ம்
அத அது கூட போட்டு நல்லா கிண் கிண்ணனாவே அல்வா பதத்துக்கு வந்துடு அப்ப நம்ப சுகர்லா கரக் டா இருக்கானு கொஞ்சோ டேஸ்ட் பாத்துட்டு அதுக்கப்றோ ம மறுபடியு நெய் போட்டு நல்லா கிழக்கி கொஞ்சோ சூட இருக்கு போதே நம்ம உருண்ட புடிச்சிடணு அதுல நம்ம கொஞ்சோ ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கல போட்லா முந்திரி அந்த வெல்றி விதனு சொல்றாங்ள அது எல்லாமே அதுலயே போட்டு கிளறனா எல்லாரையும் எல்லாத்லயு மிக்ஸ் ஆயிடு அதுக்கப்றோ கொஞ்சோ சூடா இருக்கு அதா கை தாங்குற சூடுல இருக்கும் போதே கைல ஃபுல்லா நெய் தடவி அப்படியே உருண்ட உருண்டயா புடிச்சு அதுக்கு மேல ஒண்ண ஒண்ணு ஒண்ணுண்ணு முந்திரி பாதம் வச்சிர்லா
ம் ம் இதுக்கு சக்கர வந்து இது பண்ணி போடுவீங்ளா பாகு காஸ் மாய் போடுவிங்ளா
பாகு அரிச்சுலா இல்ல நார்மலா சக்கர எடுத் து அந்த பாகு சும்மா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கல்ல
ம்
அவ்வளோதா
ம்
கொஞ்சோ தண்ணி போட்டு ஒரு கம்பி பதோ வர வரைக்கு தா
ம் ம்
ஃபஸ்ட்டு நா கொஞ்சோ செஞ்சு பாத் ஒரு எப்டி சொல்றது ஒரு நூறு கிராம் கடல பருப்புல செஞ்சு பாத்த அதவே எனக்கு வந்து பன்னெண்டு பதினஞ்சு வந்துச்சு
ம்
ஆனா நல்லா நல்லா இருந்துச்சுன்னு எங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்குன் சொன்னாங்க
ம்
ம்
ம் அததா
ட்ரைப் நீங்களு செஞ்சு பாருங்க
ம் சேரிங்க தோழி ம் ம்
ஈஸி தா ஏனா நமக்கு போர் அடிக்குதுல்ல நேரமே போ போகாத நேரத்துல வந்து இந்த மாரி செஞ் செஞ்சு பாக்கலா
ம் ம்
ம் இதே மாரி பாசி பருப்பு இருக்குல்ல குட்டி குட்டியா இருக்குமே பாசிப்பருப்பு தான அது அதுலயு அதுவு அதுலயு அது தா செய்வோ என்னது புரியல
மஞ்ச கலர்ல வரு பாசி பயிறு
அதா அதா குட்டி குட்டியா அதுவு அப்டிதா நல்லா எப்டி சொல்றது பொன்னிறமா வறுத்து ஸ்மல் வரு நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்மெல்லு பொன்நிறமா வறுத்தாவே அந்த மாரி வறுத்து காய வச்சு அரிச்சி
ம்
அதுலயே அப்டியா நெய் பாலு கொஞ்ச பால் சக்கர எல்லா போட்டு கெளரிட்டு கலர் பவ்டர் கொஞ்சோ போட்டு அதுவு நல்ல டேஸ்ட்டா இருக்கு என்னன்னா அது கொஞ்சோ ஏனா அது கொஞ்சோ பருப்பு இருக்கிறதால அதுக்கு நல்லா கொஞ்சோ கிண்டணு இல்லனா நம்ளுக்கு கை ரொம்ப வலிக்கு கை டைட்டாயிடு அது
ம்
அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்சோ பால் சேத்துக்கலா இப்ப சக்கர போட்டா கொஞ்ச லூஸ் சாகுமா மறுபடியு டைட் ஆய்டு கொஞ்ச பா கொஞ்ச பால் காசின பால்
ம்
அது வந்து நல்லா கிண்டிட்டே இருந்தா அது ஒரு டேஸ்ட் இருக்கு அந்த அல்வா ஒண்ணு
ம்
ம்
அளவாதா
நீங்க என்ன செய்ஞ்சிருக்கீங்க வீட்டுல நறைய
அங்க நறைய ம் ரஸ்க் ரசமலாய் செஞ்சுக்குற
ரசமலாயி அனா அதல்லா செஞ்சதில்ல அது எப்டி செய்யணு ரெசிபி சொல்றீங்களா
ஆ சொல்றே பால் நல்லா திக்கான மாட்டு பால் வாங்கிணு அத வந்து நல்லா காசிட்டு நல்லா காசிட்டு லெமன்க்குதுல்ல அத புலிஞ்சு உட்டு அது வந்து இது மாரி வந்துரு பால் வந்து ஏடு ஏடா ஆயிடு எல்லா
ம் ம்
அப்பறோ கொஞ்ச நேரம் பத்து அது வடிகட்டிர்ணு அது ஆறுணுன்னே அத வடிகட்டிட்டு அந்த இதுவ நல்லா வாஷ் பண்ணிக்கணு எது அந்த உள்ள வந்ச்சுல்ல
வடிகட்டுன வெச்சு வெச்சது அதுவா
ஆ வடிகட்டுன அந்த பால்ல வந்து ஏடு மாரி வரு ஃபுல்லாவே ஏடாயிறு
ம்
ஏடு ஏடா ஆயிடு பால கெட்டா எப்டிடு அந்த மாரி ஆயிடு
ம் ம்
அப்பறோ அது நல்லா வாஷ் பண்ணிட்டு லெமன் போட்டதுனால வாஷ் பண்ணு ரெண்டு மூணு வாட்டி அப்பறோ வாஷ் பண்ட்டு அத எத்து நல்லா மசிச்சிக்கணு நல்லா அத எத்து எப்டி நம்போ சப் பாத்தி மாவு இது பண்ணோ அந்த மாரி போட்டு போட்டு நல்லா அடிச்சி அத இது பண்ணு எவ்ளோக்கு எவ்வளோ சாப்ட்டா பண்றமோ அவ்ளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கு அது ம் அதுக்கப்பறோ அது உரண்டயா பண்ணிக்கணு அதல்லா வெடுப்பு இல்லாம உருண்டயா பண்ணிர்ணு
அப்பறோ இன்னொன் தட வந்து ஒரு பாத்தரத்துல தா ம் ம் தண்ணீ சக்கர வெச்சு த பாகு காசிக்கணு பாகுனா ரொம்ப அல்லா காஸ்ச கூடாது சும்மா ஒரு சக்கர ஐட்டம் மட்டு ஃபுட் அவ்ளோ தா ஒரே ஒரு இது மட்டு வந்தா அப்டே பிசு பிசுக்கு தன்ம வந்தா போது அப்பறோ இந்த உருண்ட பண்ணோல்ல அதல்லா அதுல போட்டு ஸ்லோல வச்சர்ணு அது ஒரு அஞ்சு நிம்ஸ் ஸோ அதுலே வேகு ம் ஸ்லோலே வெச்சுட்டு வேவணு அது வெந்தம்ன்னா கொஞ்சோ பெருஸ்சாயிடு நம்ம போட்டத விட கொன் நல்லாவே பெருசாயிடு அதனால நம்ம சின்ன சின்ன சா உரண்ட பண்ணிக்கணு நல்லா அஞ்சு நிம் ட அதுலே வெந்த உன்னே அதுல என்ன பண்ணு ஏலக்கா தூள் கொஞ்சோ போடணு இந்த பாகுளே
ம் ம்
ம் பாகுல அப்பறோ வெந்தன அதுலே கொஞ்சோ வெந்துரு அதா நிர்த்தி உட்டர்ணு நல்லா ஊருச்சுன் ரசகுளா ரெடி
செரி செரி ஈஸியா தா இருக்க ஆமா ஈஸியா தா இருக்குல்ல
ம் பால்கோவ பண்ணிருக்கீங்களா
ஆ நாங் இங பால்கோவா பண்ணியிருக்கே
ம்ம்
சம்டைம்ஸ் வந்து எப்டி அதிகமா வந்து பால் காச்சி அதுக்குன்னு பண்ணறது இல்ல இப்ப வந்து பால் வந்து கெட்டு போயிடு இல்லியா அதுல பண்ணி சாப்புடுறது தா அதிகோ அந்த பால் வச்சு பண்றது ரொம்ப ரேரு உண்மயாவே எப்டி அத பண்ணுனா ஹலோ
அதே நம்ம சொல்ற மாரி பண்ணா அது சூப்பரா இருக் பால்கோவா
அப்டியா அத எப்டி பண்ணனுன் கேக்குறே
பால் வந்து நம்ப த நாட்டுப்பால் திக்காருக்க பால் வாங்கிக்றோ அது நல்லா காய்ச்சினேருக்கணு கரண்டில வச்சு கலக்கினே இருக்கணு ஸ்லோலயே வச்சு ரொம்ப நேரோ கொதிக்கவுட்னே இருக்கணு கொதிக்க கொதிக்க ஸ்லோவாய்ட்டு க கம்மி ஆயிதுல்ல
ம் ஆமா
அது நம்ம ரொம்ப நேரம் ஆனா அரு ப்ராசஸ் ரொம்ப நேரோ ஆகு ஆனா கலக்கிவுட்னே இருக்கணு அடியும் புடிக்க கூடாது அப்பறோ அப்டி இப்டி தெரண்டு கொஞ்சமா வரு அந்நேத்துக்கு சக்கர போட்டேன்னா உன்னு திக்காயிடு அப்பறோ அதுலே ஏலக்காதூள் சக்கர நெய்யு அதெல்லா போட்டு கலக்கின்னே இருக்கணு அவ்ளோ கலக்க கல கலக்க அப்டியே திருப் கயக்க கய கெட்டியாயிடு இவ்ளோ தா பால்கோவா ப்ராசஸ்
நா அது செஞ்சதே இல்ல இதுவரைக்குமே ஏனா வந்து நா ஸ்வீட் அதிகமா சாப்புடுவேனா என்னைக்காது எனக்கு எப்போவாச்சு ம்டிங்கா இருந்தா நா செஞ்சுடுவே ஏனா எங்க வீட்ல வந்து எங்க மாமியருக்கு சு சுகர் அவுங்க சாப்ட மாட்டாங்க அவ்ளோவா
ம் ம்
பட் என்னா நா செஞ்சதுக்காகவே ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அப்டி சாப்டுவாரு ஏனா அவருக்கும் அவ்ளோவா ஸ்வீட் புடிக்காது அதாலையே இப்போ செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு
அ ஹ
ம் செய்ணு மறுபடியு வீட்டுக்கு போனாதா ஏனா எனக்கு எப்போமே சாப்பாட சாப்ட்டு முடிச்ச ஒடனே ஸ்வீட் சாப்டனு ஆமா எனக் அது எனக்கு அது எப்பத்துலன்னு பழ க்கோ அது எவ்ளோ இனிப்புன்லா நா பாக்க மாட்டே எவ் சுகர் எனக்கு வந்து பிரெக்னன்சில சு கர் கூட இருந்துச்சுதா அப்ப கூட எனக்கு வளகாப் பு பண்ணு போது நெறைய சுவிட் கொண்டு வந்தாங்க அந்த கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா அந்த மாரி எல்லாமே அ குலாப் ஜாம் அது எல்லாமே சாப்புடுவே சோ எதுக்கு சுகர் இருக்குன்னு நம்ம சாப்டாம இருக்க கூடாத
அப்ப சுகருக்குதுன்னாங்களா
ஆமா லாஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் சுகரு இல்ல லாஸ்ட் டெலிவரி டைம் எனக்கு சுகர் அப்போ
ம்
அதுக்கப்புறோ இப்போல்லா இல்ல இப்போ கொழந்த பெத்து அது இல்ல
ம் ம்
ம் அப்ப கூட நா நிப்பாட்ல எனக்கு ஸ்வீட் புரிசா சாப்ட்டுக்கணு என்ன சொல்றீங்க
ம் ம் எனக்கு சின்ன வயசுலந்தே இதெல்லா புடிக்கு ம் ம்
ம் யாருக்கு இப்போ நம்பிக்க இல்ல எப்ப இருப்போ எப்ப இருக்க மாட்டோ அப்படிலா இல்ல என்ன சொல்றீங்க இருக்குற வரைக்கு சாப்பணு சாப்புலாமே
ம்
அதுக்கப்புறோ நம்மக்கு ஓடம்பு சரியாக அது போது ஐயோ நம்ம அப்பவே சாப்பிட்டுருக்கலா ப்ப சாப்பிட முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது என்னோட பாலிசி அதா
ம்
என்னாலு முடியலானா கூட நா ஏஞ்சி போய் செய்வே என்ன வேணாலு இப்ப குக்கிங்கா இரு அந்த சமையல் சாப்பாடு எல்லாமே என்னால முடில ஏ ரெஸ்எடுங்கன்னு எங்க வீட்ல சொல்ல மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் தவிர அவர் முடியிலனா படு படு ஹோட்ல்ல வாங்கிக்கலா சொல்லுவாங்க அங்க மத்தவங்க யாரு சொல்ல மாட்டாங்க போ அதுக்குன்னு போய் பண்ணணு
ம் யாருயார் இருக்கீங்க வீட்ல
நா எங்க மாமியாரு நாத்தனாரு இருந்தாங்க நாத்தனார் பொண்ணு என் வீட்டுக்கு நாங்க அஞ்சு பேர் இருந்தோம் இப்ப அங்க தனியா போயிட்டாங்க நாத்தனாரு அவங்க பொண்ணு
ம்
ஏன்னா உங்களுக்கு குழந்த பொறக்க போது எவ்ளோ நாள் தான் நா உங்க கூட இருக்கணு என் லைஃப் நா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க
ம்
இப்ப நானு என் ஹஸ்பண்ட் எ மாமியார் தா இருக்கோம்
ம்
ம் அவங்கல்லா ஒண்ணு பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க
ம்
கடைக்கு மார்க்கெட் போயிட்டு வருவாங்கதா
ம்
ஃபஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல மார்கட் போயிட்டு வந்து குடுபாங்க கீீரனா கி னா க்கிளீன் பண்ணி குடுப்பாங்க அவ்ளதா மத்த எது பண்ண மாட்டாங்க இப்ப மார்கெட் போற வேல து நானே எடுத்துகிட்டனா
ம் ம் ம்
ஆதான்தா
சரி சரி தோழி
ம் சரி தோழி உங்க கூட பேசுது ரொம்ப நன்றி ம் டையம் போனதே தெரில ம் சரி நீங்க ஃப்ரீ ஆயிட்டு பண்ணுங்க
சரி சரி தோழி
நானும் கொஞ்சம் வேல இருக்கு முடிச்சுட்டு அப்புறம் மெசேஜ் பண்றன் தோழி வச்சுட்டுங்களா ம் ம் பை தோழி ம்
பாய் தோழி